நல்லார்க்கியா
அ நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க அத்த மாமால்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க பாப்பா என்ன பண்ணுது
பாப்பா விளையாட்ல ஆமா ஆமா
ம்
ஆஹ்
அங்க அந்த சார் கால் பண்ணாங்களா இல்லையா உனக்கு
இல்ல இன்னுன்னு கால் பண்ணல
வரு வரு வரு இன்னைக்கு முடிச்சுரு முடிச்சோன வரு ஆ
ம் டீல்லா குடிச்சாச்சா
ஆ எல்லாம் முடிஞ்சாச்சுமா இந்த தஸ்வின குளிக்க வெக்கணும் நா குளிக்கணும்
ம் ம்
எங்கே வெளிய போற வேலைையல்லா இல்ல இன்னைக்கு வெச்சிக்கல அவனுக்கு டியூஷன் இருக்குல அவன் ஓடிட்டா
ஆ
அதனால நாளைக்குதா எங்கேயாவது பாத்துட்டு போனு
ம் ம்
ம்
அண்ணே வந்துட்டாங்களா
ஆ வந்துட்டாங்க இந்தாதா படுத்திடிருக்காங்க ஃபோன் பாத்து அதா ம் அப்பயே வந்துட்டாங்க வந்து இப்ப தா ராம் ஊட்டுக் கொண்டு டியூசன்ல வகட்டுட்டு வந்தாங்க ம் அத்த மாமால்லா போணு இங்கயாவதுதா கிளம்பி போனு கிளம்பி போறதுதான பெரிய வேலையா இருக்கு கிளம்பிட்டோனா போயிரலா இப்ப கெளம்பறதுதா வெளிய
ம்
ம்
ம்
ம்
ம்
அப்பறம் ஹலோ கேக்குதாமா கேக்குதா கட் பண்ணிராதா கொஞ்சோ நேரத்துல டவர் இல்லாம இருக்கு டக்குன்னு வந்துரு நா பேசுறது கேக்குதுன்னா நீ கட்பண்ணிடாத லைன் கொஞ்ச நேரத்துல கெடச்சிடு அது அவுங்க ஏதோ சைட்ல பாழ்ட்டு போல ஹலோ கட் பண்ணிராத ஃபோன அப்டியே லைன்லய இரு கொஞ்சோ இதுல கேக்கு ஆ கேக்குதா ஆ கேக்குதுமா
அண்ணி கேக்குதா அண்ணி
ஆ கேக்குது கேக்குது அதா டவர் இல்லாம போயிரு டக்கு டக்குன்னு அப்டி கேட்டாலு நீ கட் பண்ணிடறாத
ஆ ஆ இல்ல இல்ல நா கட் பண்ணல ம் ம்
அப்றோம் எத்தன மணிக்கு கிளம்புவீங்கன்னு பாத்துக்கிட்டு அதுக்கிடையில கூப்பிடு
ஆ ஆ நா குடுத்தறே
ஆ ஆ
ம்
எட்டு மணிக்கு போனீங்கன்னா அப்றோ ரிட்டர்ன் எப்ப
அது கொஞ்சோ லேட்டா தா ஆகுமா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ள வந்துரு
ஓ
ம்
ஓ எல்லாரு போறனால கொஞ்சோ பயோ இல்ல
ம் இவுங்க வரமாட்டாங்க நானு எங்க வீட்டுக்கருந்தா போவோ
பாப்பாவ துக்கிட்
அ அப் ஆமா இங்க பைக்ல போறதுனால அவுங்க வரமாட்டாங்க அவுங்க ஒன்பது மணிக்கு மேல வெளியிலயே வர மாட்டாங்க
ரைட்டு
உம் நாங்க முன்னாடியே இப்படிதா ஒரு தடவ போனோ
ம்
அம்மாலா வந்திருந்தாங்க அப்ப போன அப்ப போனப்ப கொஞ்ச லேட்டா தா அப்ப சீக்கிரமவே போயிட்டு அஞ்சு மணிக்கி ஆறு மணிக்லா போனோ போயிட்டு ஒரு எட்டு மணி ஏழு மணி மணி ஒன்பது மணி ஆனதுக்கே அய்யோ எங்க வீட்டுக்காரு திட்டுவாரு வேணா வேணா அப்டின்டாங்க அதனால கூப்பறது இல்லைங்ளா பொ நம்ம எங்கே போனாலுமே ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய் பண்ற மாரி இருந்தாதான பயந்துட்டு அவுங்க எது சொல்ல போறதில்ல யாரு கூட போறண்மோ ஏதாவது தெரியாதவுங்க கூட போனாதா பயப்பட்ணு
ஆமா
ம் வந்தா கொஞ்ச நேர இருக்க மாட்டாங்க அதே மாரி ஏதாவது பார்க்கு கூட்டு போனாலு அப்டி தா பண்ணுவாங்க ஒரு ஏழு மணி ஆயிடுச்சுன்னா வாங்க போலா போலா இருட்டிருச்சு அப்டின்னுவாங்க
அவுங்க அவுங்க சைட்ல நியாயமா படு அது
ம் இருந்தாலு இப்ப நம்ம வெளில எப்போ டெய்லி போறது இல்லே
ஆமா ஆமா ஆமா ஆமா
அப்ப அந்த டைம்ம நம்ம ஃபுல்லா இது பண்ணிட்டு அப்பறோ வந்தோன்னா கொஞ்சோ இதுவா இருக்கு
ஆமா என்ன பீச் பக்கத்துல இருக்கு பரவால்ல அப்ப ரொம்ப மெயின்ல தா இருக்கீக
ஆ ஆனா கொஞ்ச தூரோ போணு ஒரு ஒரு மண் நேரோ போற மாரிதா இருக்கு அது எனக்கு ஃபுல்லா தெர்ல ஒரு முக்காம் மண் நேரோம் போற்ற மார் இருக்கு
முக்காமண் நேரோ போணுமா ஆனா வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டோ அங்கெல்லா
ஆமா
ம்
ம் யோ ஆஹ் அவங்க விட்டுவாங்க எனக்கு தான் அங்க இங்க கிராஷ்ஷே பண்ண முடியாதுன்னு
அததா கேக்குறே
ய்ய நாலா அதனால நா வெள்ல போ மாட்டே இங்க நம்ம பக்கத்துல சின்ன சின்ன தெருவுனா க்ளாஸ் பயமா போயிற்லா வந்தற்லா இந்த மாரி பைப்பாஸ்ல்லா போகவே முடியாது ரொம்ப பயமா இருக்கு ஆமா வண்டி வந்துகிட்டே தா இருக்கு அந்த வண்டி வந்துகிட்டே இருக்கும் போதே ஒரு சிலர் அப்டியே போறாங்க நமக்கு அங் அங்க இருந்துட்டு இங்க வரவு நமக்கு பயமா இருக்குது ஐயோ நம் இட்ச்சர போறங்களோ அப்டின்ட்டு
ஆமா
ம் அது இங்கேயே இருந்து பழக்கமானனால உங்களுக்கு தெர்ல
ம் ம் ம்
ம்
ரொம்ப கவனமா
நால்லா வண்டி ஓட்டர்க்கு அது எனக்கு வண்டி எல்லா ஓட்ட தெரியாது
ஆ இன்னும்மம்மா
ஆ தெரியாது எனக் கத்துக்கணுன் நெனச்சாலே பயமா இருக்கு
நீ உங்க ஏரிய ஃப்ரின்னா அங்கனே கத்துக்க வேண்டிதானே
இங்கியு அப்படிதா அண்ணி வரு இங்கேயு ஃபாஸ்ட்டா வருவாங்க பாப்பாவ கூட்டிட்டு ம் அஞ்சு மணிக்கு கொஞ்ச நடக்கறதுக்காக எங்கேயோ கூட்டிட்டு போவே நடந்
ம் ம்
மே நடக்கவே முடியாது ஃபாஸ்ட்டா வரும் வண்டி
ஆ
ஆ
என்னது அதா ஒரு து எல் சிட்டில இங்க இருக்றவங்க லோக்கல்ல இருக்குறவங்க சிட்டில அங்க இருக்க மாட்டாங்க
ஆமா இதெல்லா மேனேஜ் பண்ணிலா ஓட்டவே முடியாதுங்க இங்கே இருந்து பழகிட்டாங்கனா அவுங்ளுக் தெரியாது இப்டிதா போகுனு பொறந்ததுலந்தே தெரியு
ஆமா
ஆ இப்ப புதுசா இங்கருந்துட்டு இங்க வந்தோனா ரொம்ப கஷ்ட்டோ
ஆமாமா
மாற்றிக்கிறதெல்லாம் ஐயய்யோ இங்க ஏங்க சென்னைனு எடுத்தாலே அவுங்ளோட வார்த்த தா சொல்வாங்க பேசுற வார்த்த எல்லா
அவுட்ர்ல இருந்தாலும் அந்த பேச்சு வந்துருச்சு
ஆ அல்ல ஆமா ஸ்லாங்கு மாறிரும் இல்ல சொல்றெ இந்த பேர்ட் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப பேசிருவாங்க அந்த சைடு
ஆ
ம்
அவுங் அம்மா அப்பாக்கு நேச்சரே அங்க தான
அ ஆமா இவங்ளுக்கு இங்கதா இவுங்களோட இவங்கு இவுங்களோட அம்மா அவுங்களோட அம்மா அப்பா அவுங்கலா வந்து இன்னு கொஞ்சோ அவுட்ர்ல இருந்துருக்குறாங்க
ஓ அங்கயே அதே ஊர்
அதுக்கப்புறோ ஆ ஆ இப்ப இவுங்க வந்து கொஞ்சோ கொஞ்சோ முன்னாடி வந்து இங்க இருந்துருக்குறாங்க அவள அ ஆனா இந்த சென்னைக்குள்ள தா அவுங்க ஊரு
ஓ அதுனால அவுங்களுக்கு பழகிருச்சு போலருக்கு
ஆமா அவுங்ளுக்கு பழகிருச்சு ஆனா டக்குன்னு நம்ம இங்க வந்துட்டோனா பேசுறதே புரியாது அண்ணி
ஆனா என்ன பண்ணாலும் பொழச்சுக்கலாங்குறாங்களே ஏங்க ஒரு ரோட்டு ஹோட்டலு ம்
ஆனா இங்க என்ன ஆகுதுனா உங்ளுக் இங்க பாப்புலேஷன் அதிகமாருக் ல்ல அதுனால நீங்க நீங்க ரோட்டு ஒருத்துல ஒரு பஜ்ஜி கட போட்டாலே வியாபாரொ ஆயிரும்
ஆ
ம் அது போட்டாலே உங்களால ஈஸியா சம்பாரிக்க முடியும் எது எது வேணா பண்ணி கூட இது பண்ணலா ஆ இங்க அவ்ளோ பேரு டக்குன்னு இப்ப நம்ம ஊர்லலா நம்மோ நம்ம சமச்சு சாப்புறத சாப்புடுவோம் வெளில ஹோட்டல அதிகமா சாப்ட மாட்டாங்க அங்க ஆனா இங்க அப்டி இல்ல இங்க ஹோட்டல் மட்டு தா ஓடுமே இப்ப எல்லாருமே ரெண்டு பேருமே வேலக்கி போறாங்கள அண்ணி இவுங்ளு ஆ ரெண்டு பேருமே போறாங்க அப்டின் பாக்கும் மோது யாருமே வீட்ல யாரு சாப்பாடு செய்வாங்க மெய்டு வச்சுக்ட்டே இருக்க முடியாது
ஆமா
போற நேரத்துல எங்கயோ ஹோட்டல்ல சாப்டுறாங்க கால்ல டிஃப் ஃபன் முடிச்சுறாங்க அந்த மாரி பண்ணிறாங்க அப்ப அங்க ஹோட்டல் இதுலதான அவுங்ளுக்கு அதிகமா வியாபார ஆவுது
அதுதா அதுதா
ம் அந்த மாரி பொய்ரு அதே மாரி கேர்டேக்கர் வேலைக் து அதிகமா இங்க இது எடுத்துக்கிறாங்கல்ல கொழந்தைங்கள பாத்துக்கிற க்லா நெறைய பேர் சேக்குறாங்க அதே மாரி சம்பளமு பத்தாயிரம் பன்னெண்டாயிரோனுங்கிற மாரி இருக்கு ஒரு கொழந்தைய பாத்துக்கறக்கு அப்ப அவுங்க வேலைக்கு போய்றாங்க கொழந்தைங்க இருக்குது நம்பிக்கியான நம்பிக் யான ஆளா இருக்கணு அப்டின்ட்டு அதுவு உங்களுக்கு இதுவாகாது அப்டி நம்ம ஊர் சைடு எல்லா அந்த மாரில்லா விடமாட்டங்க யார்கிட்டையு நம்பிக்
ஆமா ஆமா
அ இங்க அந்த மாரில்லா பண்றாங்க அதனால வேலையு கெடைக்கு கோட் டுன்க்குனு போனாலே பாத்திரங் கழுவ பாத்ரோன்னா நெறையா தா சேரு கழுவ நால்மே அங்கயு குடுத்துறங்க ப்ப ஒரு நாளைக்கு அவுங்க பாத்திரங் கழுவுனாங்க ஐநூருபா குடுக்குறங்க
ஆ
இப்ப இதுவே உங்களுக் ஒருத்தவங்களுக்கு வயசானவங்குளுக்கு யாரு எங்க மாமியாரா
ஆஅ
அஹ அவுங்க போமாட்டாங்க
ம்
ம் அவுங்க வீட்லதா இருக்குறாங்க
வீட்லதா இருக்காக
ம் ம்
ம்
அது மாரி அவுங்ளுக்கு இதுவாகு ஆம்மா ம்
எனக்கு புடிக்காது நானு போயிருக்கே ப்ராஜெக்டுக்கெலா நா போய்ட்டு எப்ப டா வருவோம்ன்ந்துச்சி இங்கே
ம் நமக்கு செட்டாகாது ஆமா கொஞ்சோ பழகுனாதா செட்டாகு
ம்
ம்
நம்ம வீட்டுக்கு எவ்ளோ வாடக
இங்க ஏழாய்ரோ அண்ணி
ஆனா நீ சொல்றது சிட்டிக்குள்ள அங்கே நீ சொல்ற இவ்வளோக்கு கம்மியா கெடைச்சிருக்குன்னா பரவால்லியே
ஆ இது கொஞ்சொ இதுதா ரொம்ப இது வரா சிட்டிய வராது
அ அ
கொஞ்சொ கொஞ்சொ இதுவாருக்கு நா காரக்குடி இப்புடி இருக்குதா அந்த மாரி எரக்கூ இந்த இடத்துல
ஓ
ம்
சேரி ஆஹ
இதுக்கு அட்வான்ஸே அம்பதாயிர
அதே அதே அப்புடிதே இங்க நாங்க இருக்குறது அப்புடிதா கூப்புடுது
சொல்றது வந்து அம்பதாயிரமே வாடக சொல்றாங்கலே
ஆம்மா என் ப்ரெண்ட்ஸ் இல்லா இருக்காங்கதா அவுங்க ரொம்பொ சுத்தி மாரி சொல்லூங்க ரொம்ப சிட்டியா சொல்லுங்க அ ரொம்ப சிட்டியா சொல்லி சொல்லுதுக மூண் நாலு ரூமு அஞ்சு ரூம் அந்த மாதிரி சு சொல்லுதுக அ சேரிம்மா இரு ஒரு பத்து நிம்ஷோ வந்தா கட் பண்ணிட்டு வரே ம் ம்
ம் ம்